ஹலோ
ஹலோ ஹலோ ஆ வணக்கோங்க
வணக்கங்க
ஆ எப்டி இருக்கீங்கங்க
ஆ நா நல்லா இருக்கங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கேங்க வீட்டுல எல்லா நல்லா இருக்காங்களாங்க ஹலோ வீட்ல எல்லாரு நல்லா ஆ கேக்குதுங்க வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்களாங்க
ஆ வீட்ல எல்லா நல்லா இருக்காங்க அங்க எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கங்க
ஏ செரிங்க சாப்ட்டீங்களா
ஆ முடிஞச்சுங்க நீங்கங்க
ஆ முடிஞச்சுங்க ஏ இல்லலைங்க இனிமேல் நா இனிமேல்தாங்க சாப்னு
செரிங்க செரி உங்களுக்கு ஏதாச்சு இந்த ஆ அ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கேயாச்சு அ சு சுற்றுப்பயணம் போயிருப்பீங்க இல்லைங்களா
ரோட் சைட் ஜர்னி அது எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாச்சு இருந்த அத பத்தி ஷா சொல்றீங்களாங்க
ஆ ஆ சொல்றேங்க ஒரு அ எப்பனா ஒரு டூ யர்ஸ் முன்னாடிதா போனே ஆ அது அந்த டூ யர்ஸ் முன்னாடி போனத பத்தி சொல்றேங்க அ எப்டின்னா ஆ எப்டின்னா நா ஒர்க்குக்கு நா போயிட்டே அப்ப ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்கன்னா அவங்க மூணு பேரு நம்ம மொத்த நாலு பேரு போனோ நாங்க ரெண்டு அ நா ஜாப்புக்கு போயிட்ட ஃப்ரெண்ட்ஸ்ஸு மூணு பேருமே பாத்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு போயிட்டாங்க அக்கா வீட்ல இருந்து என்ன சொன்னாங்கன்னா நா கார் எடுத்ததுக்கண்டா நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா நீ அங்க இ ஈரோடு வந்துரு ஈரோடு வந்ட்டீன்னா நம்ம கரெக்டா அங்கிருந்து ட்ரிப்பு பிளான் பண்ணிக்குலா அப்டினு சொன்னா நானு அங்கிருந்து வீட்டு அக்கா வீட்டுக்கு போயிட்டேங்க அக்கா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறோ பாத்தீங்கன்னா ஆ அங்க இருந்து நைட்டு எத்தன மணினா பத்து மணி ஆய்றுச்சு சே அங்க ஸ்டே பண்ட்டு காலையில கெளம்பிக்லானு சொல்லிட்டு ஆமாங்க காலையில கெளம்பிக்கலாச் சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்ல்லா பிளான் பண்ணதுக்கப்றோ ஒரு மூணு நாலு மணி கேட்ட அங்கிருந்து கெளம்புனங்க அக்கா வீட்லருந்து
செரிங்க
ஆ அங்கிருந்து காரு எடுத்தோ அ நாலு மணிக் கார் எடுத்தோ அ கரெட்டா பாத்தீங்ன்னா தஞ்சாவூர் பக் கரெட்டா ஸ்டாப் பண்ணது தஞ்சாவூர்ல ஸ்டாப் பண்ணிட்டு அங்கெல்லா டீ எல்லா குடிச்சிட்டு அப்றோ மறுபடியு மறுபடி எடுத்தோ எடுத்து போய் ஸ்டாப் பண்ணது பாத்தீங்ன்னா வேளாங்கண்ணியில தா ஸ்டாப் பண்ணோ
நல்ல விஷயங்க நல்ல விஷயங்க
அத வேளாங்கண்ணி போனோ அ பீச்சு அ துனல்லா சுத்தி பாத்து நல்லா என்ஜாய் பண்ணோ
சந்தோஷங்க சந்தோஷங்க
கோயில்க் போகும்போது செரி வரம்போது செரி நடந்த இன்சிடென்ட்டு எல்லாமே பாத்தீங்கன்னா அது ஒரு மெமரபிள் பீல்தான அதெல்லா மறக்கவே முடியாது என்னால அது
ஒரு நல்ல ஒரு பயணமா இருக்கு போல அ
அ கண்டிப்பாங்க அது ஃப்ரண்ட்ஸ் கூ ட அது நல்லா க்ளோஸ் ஆன ஆளுங்க நம்ம கூட வரம்போது பாத்தீங்ன்னா அந்த ட்ரிப்பே நல்லா என்ஜாய் பண்ணீட்டு ஜாலியா
ஆமா உண்ம தாங்க உண்ம தாங்க
ஆ அதா அதாவுது மறக்க முடியாத ஒரு இதுதா அ அப்றோ இந்த சைடு ஊட்டி கொடைக்கானல் போனது நெறைய இருக்குங்க போனது
சேரிங்க சேரிங்க நீங்க உங்க சரௌண்டிங்ஸ்ச தவிர இப்போ ஊட்டிலா இப்போ வந்து பாத்தீங்ன்னா ஊட்டிலா நம்மளுக் கிட்டங்க அத தவிர வேற ரொம்போ கொஞ்ச தூர தூரமான ஒரு பயணம்னா நீங்க எத சொல்வீங்கங்க
கொஞ்ச தூரமான பயணம்னா இங்க மூணார் போயிருக்கங்க அ மூணாரு அது பக்கந்தானுங்ளா மூணாரு நமக்கு லாங்தான
ஆமாங்க ஆமாங்க லாங் தாங்க
ஆ அது லாங்தா அப்றோ இங்க திருப்பதி இந்த சைடு கோவில் சைடு போயிருக்கோ ஆ அப்றோ வேற எங்கயோ போனோமே டக்குன் ஞாபகோ வர மாட்டேங்குங்க அ நீங்கெல்லா எங்க போயிருக்கீங்க
நாங்க வந்து பாத்தீங்கன்னா நா நாங்களுமே வந்து ஃபேமிலி ட்ரிப்பு நெறைய போவோங்க அதே மாரி ஃப்ரெண்ட்ஸோடவு நெறய ட்ரிப் பிளான் பண்ணி போவோங்க எங்க ஊர் பக்கத்துல பாத்தீங்கன்னா ஜலக்காம்பறன் சொல்ட்டுங்க ஃபால்ஸுங்க இப்ப எப்டி மங்கி ஃபால்ஸ் மாரிங்க ஆனா அத விட கொஞ்சோ நீர்வீ்ழ்ச்சி கம்மியாதாங்க வரு எங்க அம்மா ஊரு பாத்தீங்கன்னா திருப்பத்தூருங்க
சேரிங்க
திருப்பத்தூர் அங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க எப்டி நம்பளுக்கு ஊட்டி அந்த மாரி இருக்கு இல்லீங்களா எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏலகிரி மலன்னு சொல்லிட்டுங்க அதனால நாங்க வந்து எப்பலா எங்களுக்கு க்கு நாங்க வந்து ரொம்ப ரெஸ்ட் ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்றோமோ ஓ அப்பல்லா நாங்க வந்து ஜலகாம்பர போயிடுவோ ஏலகிரி ஸ்கூட்டிலயே போயிடுவோங்க ஸ்கூட்டிலயே நல்லா ஒரு நல்லா ஜாலியா இருக்குங்க அதா என்னன்னா அதாவது என்ன சொல்றது கேக்கறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம நெனைச்சத வாங்கி சாப்ட்டு ஜாலியா நல்லா சிரிச்சு கத பேசிட்டு நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ற மாரிதாங்க இருக்கு எங்களுக்கு டக்குன்னு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா பீச் அந்த மாரில்லா எதும் இல்லங்க டக்குன்னுன்னா தண்ணி வர மாரி இருந்தா ஜலகாமரங்க
சேரிங்க
அப்டி இல்லையா ஏலகிரி மலங்க ஏலகிரி மல ஊட்டி மாரி நல்ல ஜிலு ஜிலு ஜிலுனு இருக்குங்க
ஆ கேள்விப்பட்ருக்க
ஆ அது அது ஒரு நல்ல இது அப்புற ஃபேமிலியோட சேந்து நெறைய இந்த கோவில் பயணல்லா நெறைய போவோங்க ஃபேமிலியோட சேந்து கோவில் ப அப்புற கல்யாண ஆயி கோயமுத்தூரு வந்துட் டு அப்புற ஹஸ்பண்டோடு நெறைய போயிருக்கோங்க
ஓ சேரி சேரிங்க
இப்ப பொள்ளாச்சிக்கு வந்துருக்கோ
ஆ
ஊட்டி போயிருக்கோ டூ வீலர்லயே ஊட்டிலா போயிருக்கோங்க
ஓ சூப்பருங்க ஆ
இப்போ ரீசன்ட்டா வந்து பாத்தீங்கன்னா நாங்க அந்த பொங்கல் லீவ் விட்டாங்க இல்லிங்களா
ஆமாங்க
அப்போ வந்து பொங்கல் லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் லீவ்ல ஆ அம்மா வீட்டுக் போய்ட்டுட்டு
சேரிங்க
அதுக்கப்புறோ பொங்கல் அங்க முடிச்சுட்டு அதுக்கப்புற சேலம் வந்து அம்மா மாமியாரு அப்புற நாத்தனார் ஃபேமிலி எல்லாருமே சே ஒன்னா சேந்து இதுக்கு போயிட்டு வந்தாங்க நட்ராஜர் நம்ப இதுக் கு சிதம்பரம் போயிட்டு
ஓ சேரிங்க
நாங்க போனது பேச சேலத்துலேருந்து பேசஞ்சர் பேங்களூர் வண்டிங்க
சேரிங்க
அந்த பேசஞ்சர் மத்தியான ஏறுனோங்க
சேரிங்க
மத்தியான ஏறிட்டு பாத்தீங்கன்னா சா அ சாந்ரந்தாங்க சி சிதம்பரம் போனோ
ஓ சரிங்க
சிதம்பரம் போயி்ட்டு அப் ரு அதாவ்து கோயில் பக்கத்துலயே ரூம் கெடச்சிருச்சுங்க.
பரவால்லைங்க அ
திரும்மு சாமிய நல்லா பாத்துட்டு
செரிங்க
நைட்டு பன்னெண்டு, பன்னெண்டர வரையுமே இருந்தோங்க கோயில்ல தாங்க
ஓ அது வரைக்கு உள்ள அலோ பண்றாங்ளா.
ஆ நைட்டு பூஜெலா நடக்கு இல்லைங்ளா
ஓ செரி செரிங்
அந்த பூஜல்லா முடிச்சுட்டு லாஸ்ட்டு பூஜ வரையுமே இருந்தோங்க. லாஸ்ட்டு பூஜ வரயு அப்ப என்ன பிரச்சனைன்னா வந்து ஸ்ட்ர ஸ்ட்ரைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைங்க சாப்பாடு தா ஒழுங்கா கெடைக்கல
கெடைக்கல சேர் செரிங்க அப்ப என இல்ல உள்ளையா கெடச்சதுங்ளா இல்ல
ப இல்ல நாங்க இப்ப ரொம்ப தூரமா நடந்து சில ஹோட்டல்ல போயி கடசியா அவங்க எதுவுமே இல்லன்டாங்க ஸ்டைக்கா இல்ல கேஸ் பிரச்சனைய என்னன் தெரியலங்க பட் என்ன காரணனு எனக் தெர்ல ஆனா இது சாப்பாடு தா கொஞ்சோ அலச்சலா இருந்துச்சு பட் சாப்டோ கடச்சிச்சு கடைக்காம இல்ல திரும்பவு காலைல வந்து பாத்தீங்கன்னா ம் திரும்ப காலைலயு சாமி தரிசனோ நல்லா பாத்துட்டு அப்றோ அங்கிருந்து வண்டி பேசிட்டு
ஓகே
அப்றோ இன்னு ரெண்டு மூணு கோயில் பாத்துட்டு அப்றோ அந்த
ஆ
பாரு பீச் இருக்கு இல்லைங்ளா அங்க ஈவி்னிங் போயிட்டு அங்க அப்டியே வெளையாடிட்டு அப்றோ சேல வந்துட்டோ அப்றோ அவங்கவுங்க அவங்கவுங்க ஊருக்கு வந்துட்டோங்க
பரவாலைங் நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்க போல
ஆமாங்க நாங்க போன சம்மருக்கு எங்க போனோனா இது டாய் ட்ரெயின் இருக்கு இல்லலைங்ளா மேட்டுப்பாளையத்தல இருந்து. ஆ அதுல போனோங்க
சேர் செரிங்க
இந்த பசங்களுக்காக போனோ அதுவுமே நல்ல ஒரு அனுபவங்க
ஓ ஓகே ஓகே ரவல அப்ப அடிக்கடி எங்கயாது வெளிய போயிட்டுதா இருக்கீங்க
ஆமாங்க ஆமாங்க நீங்க போயிருக்கீங்ளாங்க இந்த டாய் ட்ரெயின்ல மேட்டுப்பாளையத்
இல் இல்ல இல்ல இல்ல நா போனது இல்லைங்க பசங்கோ நா எப்டி போனா பைக்கு இல்லனா காரு அந்த மாரிதா போயிட்ருக்கே
சேர் சேர் சேர் நாங்களுமே இங்கேந்து டூ வீலர்ல போயிடுவோங்க டக்குனு சப்போஸ் போணுன்னு நெனச்சோன்னா டக்குன் டூ வீலர்ல ஊட்டி போய்ட்டு வந்துருவோங்க கால்ல போய்ட்டா சாந்தரோ வந்துருவோங்க அதா இந்த டாய் ட்ரெயின்ல போறது கொஞ்சோ நல்ல ஒரு புதுவிதமான ஒரு அனுபவங்க
அனுபவோ ஆமா சேர் செரி ஆ
உங்களுக்கு அந்த வாய்ப்பு கெடச்சா போய்ட்டு வாங்க
ஆ கண்டிப்பா போற
அதாவது அந்த அந்த அந்த தணலு ஆனா போறது ரொம்ப தூரோ ரொம்ப ஸ்லோவா தாங்க போகு ரொம்ப ஸ்லோ கொஞ்ச நேரோ வரையுமே ரொம்ப நல்லாருக்குங்க அந்த ஸ்டாப்பு கிட்டல்லா அதுக்கப்பறோ என்னடா எப்படா வருன்ற மாரி இருக்கு
ஆமாங்க
ம் நல்லா நல்ல இதுங்க
விஜய் மட்டு்தா
ம்
எப்டியோ ஒவ்வொரு எடமா போய்ட்டு புல்லா தமிழ்நாடு ஃபுல்லா சுத்தி பாத்தருது போல
ஆமாங்க இப்ப அப்ப ஆ பட் இன்னு கேரளா சைடெல்லா போனதில்லங்க
கேரளா சைடு ஆ கேரளா சைடு இப்ப நல்லாருக்கு போய் ட்ரை பண்ணுங்க கேரளா சைட்லலா
கேரளா சைடு நாங்க இப்ப இதுக்கு பொள்ளாச்சி வந்துதா ஆனமலையோ எங்கயோ போற போனுன் நெனச்சி அங்க போனுன் நெனச்சி நாங்க வந்து கேரளா பாடருக்குள்ளேயே போய்ட்டோங்க
சேரி சேரிங்க
அங்க வந்து சாவடினு சொல்ட்டு ஒரு ஒரு அண அண மாறிங்க
செரிங்க
நல்ல ஒரு ஃப்ரெஷ் வாட்டருங்க ரன்னிங் வாட்டரு தாங்க
செரி செரி
அது நல்லா இருந்துச்சி அதனால நாங்க அங்க ப்ள அங்க தா போணுன் பிளான் பண்ல பட் அப்டியே போற வழியில அது அந்த ஒரு எடோ வந்து ரொம்ப நல்லா இருந்ச்சு கொழந்தைங்கள்லா தண்ணியில் நல்லா விளையாடிட்டு
செரிங்க
அ நல்லா இருந்துச்ங்க
ஓகே ஓகே மேடோ உங்களோட பேசுறது ரொம்ப நன்றி
அ ரொம்ப நன்றிங்க ஓகேங்க அ பாய்ங்க
பாய்